எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்ளா
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
ம் சூப்பரா இருக்கே எங்க போனீங்க நேத்து
ம் நேத்து ஃபுல்லாவே கொஞ்சொ பிஸியா இருந்துடேங்க
ம் ம்
அத்தக்கி கொஞ்சோ ஒடம்பு சரியில்ல அதுனால அவுங்கள ஹாஸ்பிட்டலுக் கூட்டு போனு
ம்
அப்றொம் போய்ட்டு அங்க ஹாஸ்பிட்டல்லே கொஞ்சொ டைம் ஆய்டுச்சு அது ஐ ஹாஸ்பிட்டலு சோ கொஞ்சொ நம்ம பொறுமையா இருந்துதா பாத்துட்டு வர மாரி இருக்கு ம் அப்றொ அங்கவே லேட் ஆய்ர்ச்சு வர்றதுக்கு
ம் ம்
அவுங்களுக்கு கண்ணுக்கு போற நரம்புல எது பிரச்சன இருக்கு போலருக்கு அத்தக்கி அதுனால கொஞ்சொ டெஸ்ட்டெல்லா எடுக்க சொல்லி எழுதி குடுத்துருந்தாங்க அதெல்லா எடுத்துட்டு
ம்
கேட்ராக்ட் வேற இருக்கு போல போத் ஐ
ஆ
கேட்ராக் சர்ஜரி இப்போ கண்ணுல வந்து ப்ளட் லீக்கேஜஸ் இருக்கு நரம்புல அதனால பண்ண முடியாது பஸ்ட் அதுக்கு லேசர் பண்ணி அந்த அ அந்த பிளட் லீக்கேஜ வந்து கண்ட்ரோல் பண்ணனு அப்புறதா அந்த சர்ஜரி பண்ணலாம்னு சொல்லிட்டாரு டாக்டரு இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் பாக்கணு அது ரெட்டினா ஸ்பெஷலிஸ்ட் வருவாங்க அவங்க வரப்ப அப்பாயின்மெண்ட் வாங்கி மறுபடி அதுக்கான ட்ரீட்மெண்ட்ட எடுத்துட்டு பிபிய கண்ட்ரோல் பண்ணி அதுக்கப்புறதா கேட்ராக் சர்ஜரி பண்ணலா கொஞ்ச லாங் ப்ராசஸ் உங்களுக்கு
செரி செரி எனக்குமே லோ பிபி இருக்கு என்ன பண்ணலா லோபி இப்படி இருக்கு அதுக்கு ஆனா ட்ரீட்மென்ட் வந்து கரெக்டா எடுத்துக்கல நானு
ட்ரீட்மெண்ட்ட கரெக்டா எடுத்துக்கோங்க ஏன்னா பிபி சுகர் இது ரெண்டுத்தையு பொறுத்த வரைக்கு என்னன்னாக்கா கண்ணோட நரம்ப ந ரொம்ப ஹையாவவு கூடாது ரொம்ப லோவவு கூடாது நார்மலா இருக்கணு அப்படி இல்ல ஒரு மாரி எப்படி சொல்றது ஒரு பிள்சுவேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா நம் மளோட கண்ணோட நரம்ப ரெட்டினாவ போய் பாதிக்கு அது அந்த விழித்திரையில இருக்க நரம்புகள் இருக் இல்லையா அதுல வந்து ரத்த கசிவு ஏற்படு அது வந்துருச்சுன்னாக்கா நம்மளுக்கு பார்வ குறைய ஆரம்பிக்கு அதுக்கப்புற அதுக்கு நம்ம லேசர் எல்லா பண்றோ அப்படின்னா ஒரு ஒரு தடவல எல்லா அது லேசர் பண்ணிட முடியாது அது ஒரு மூணு தடவ இல்ல நாலு தடவ அது நம்மளுக்கு எப்படி எந்த அளவுக்கு லீக்கேஜஸ் இருக்கு அப்படின்றத பாத் து அதுக்கு தகுந்த மாதிரி அந்த லேசர் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க கொஞ்ச நம்ம அப்ப அப்ப ஹாஸ்பிட்டல் போயிட் வர்றது அலையறது நம்ம ஒரு நாள் ஹாஸ்பிட்டல் போறோ வச்சுக்கோங்கள அந்த ஒரு நாள் நம்ம ஹாஸ்பிட்டல் பிட்டலுக்கு எழுதிடணு வேற எந்த ஒர்க்கையுமே நம்ம பாக்கவே முடியாது காலைல போனோம்னா ஈவினிங் ஆயிரும் நம்ம வர்றதுக்கு எப்படி பாத்தாலு
எனக்குது போவனு ஒரு நல்ல உடம்பு ஃபுல்லா செக் பண்ணி லோ பபிக்கு என்ன பண்றது டப்லெட் எடுத்துக்கிட்டா அது ஒரு
பாத்துக்கோங்களே நீங்க
இல்ல இல்ல அந்த ஒரு ட்ரீட் மென்ட் போய் டப்லெட் எடுத்துக்கிட்டா அதுக்கு ஒரு அடிக்ட் மாதிரி ஆயிரு இந்த சுகரு
இல்ல நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறீங்க அப்படிங்கறத விட நீங்க கண்ட்ரோலா வச் ச்சுக்கலால்ல அத எப்படி கண்ட்ரோல் பண்ணலா அப்படின்றத தெரிஞ்சு நீங்க கரெக்டா அத மெயின்டென் பண்ணிக்கிட்டீங்கனாலே ஓரளவு க்கு மருந்துக் கூட வேண்டா ரொம்ப பட் ஆனா மருந்து வேண்டா அப்படின்னா எப்படி சொல்றது ரொம்ப ஹை பிபியோ ரொம்ப லோ பிபியோ இருந்தா வேற வழியே இல்ல மருந்து சாப்பிட்டுதா ஆகணு நம்ம
செரி அதுதா பண்ணணு செரி போயிட்டு
இப்ப எங்க அத்தைக்கு பாத்தீங்கன்னா பி பி சம் டைம்ஸ் வந்துட்டு டூ ஹண்ரட் தாண்டி போகுது அவங்க டயலிசிஸ் வேற பண்றாங்க அமா வாரத்துக்கு ரெண்டு நாள் டயலிசிஸ் பண்றாங்க அந்த டயலிசிஸ் பண் ற நாள அவங்க ஏதாது பயப்படுறாங்களா அதனால பி பி ஏருதா எங்களுக்கு தெரில ஆ அதனால என்ன ஆகுதுன்னா எறநூத்தி எரநூத்தி ஆறு எரநூத்தி அஞ்சு அந்த லெவல்ல போது அந்த டைம்ல மத்த நேரத்திலயு பாத்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி அளவுக்கு இருக்கு பிபி டாக்டர் என்ன சொல்றாங்கானாக்க அட்லீஸ்ட் ஒரு ஒன் ஃபாட்டி ஒன் பிப்டி ட்டு இருந்தா கூட பரவாயில்ல பாத்துக்கலா இந்த அளவுக் ஒன் சிக்ஸ்டிய தாண்டி போம்போது நம்ம எதுமே பண்ண முடியாது அப்டின்னு சொல்றாங்க இன்னொரு டாக்டர்ட்ட எம்டி டாக்டர்ட்ட பிபிக்கு தனியா ட்ரீட்மெண்ட் எடுக்றாங்க அவரு அவ்ளோ மெடிஸ் சன்ஸ் குடுத்துமே கொஞ்சோ கூட பிபி ஸ்டேபிள் ஆகவே இல்ல
ஆ
அது என்ன பண்றதுனே எங்களுக்குமே புரில
நானுமே அந்த மாரிதா பாக்கணுன் சொல்லிட்டு இருக்கிறே சேரி இங்க வீட்ல ஒர்க் போய்ட்டு இருக்கு அது கொஞ்சோ முடிஞ்ச ஒடனே தா போய்ட்டு அத செக் பிபி செக் பண்ணிட்டு எதாவது டேப்லெட்டு எதனா எதா புட்டு மாரி இரு வச்சிகலாம் நா ஒரு கன்ட்ரோலா வச்சுப்பே ஆனா இருந்தாலும் மே ஒரு ஒரு டைம்ல முடில நா ஓவரா டென்ஷன் ஆவுறே எனக்கு எதாவது மைண்ட் தெரில அப்டின்னா எனக்கு ஒடம்பு அதுக்கு செட் ஆக மாட்டது ஏந்திருக்க முடியல உக்காரமுடில வல வலன்னு வருது ஒரே கேர்னஸ்ஸா இருக்கு அது மாரி இருக்குது ஒடம்பு அதுவு இல்லாம இந்த வெயில் கிளைமேட்டு இந்த மார்ச் ஜூன் ஜூலை மாதம் மே அதோட தாக்கோ வந்து எனக்கு ரொம்ப ஒத்துக்லயோ அப்டின்
ம் நேத்தி போயிட்டு வந்தது ஃபுல்டே எனக்கு எப்டி சொல்றது வந்ததுல இருந்தே என்னால எந்திரிக்கவே முடில அவ்ளோ ஒரு டயர்டா ஃபீல் பண்ணே ஃபுல்லா டீஹைட்ரேட் ஆயிடுது ஒடம்பு வெயில்ல போனதும் நம்ம எவ்ளோ தா நம்ப ஜூஸ் தண்ணீனு குடிச்சாலுமே கூட
ஆ
டீஹைட்ரேஷன் ஆயிடுது எதுமே பண்ண முடியமாட்டேங்குது சோர்ந்து போய்றே அப்டியே நானு என்ன பண்றதுனே தெ இந்த ஏஜுக்கே இப்டி இருக்கு இன்னு என்ன பண்ண போறணோ தெரில
நம்பலா நம்பளுக்கு ஃபஸ்ட்டு ம மனசு நல்லா இருந்துச்சின் வச் சிக்கோங்களே எல்லாத்தையு ஃபேஸ் பண்ணலா நம்ம எதுலேயாது ஒன்னு அடிக் ஒரு ஒடஞ்சி போய்றோ ஒரு சின்ன விஷ் யோ கூட ஹார்ட் ஆயிரோ அப்டினா ஒடம்பு அதுக்கு ஒத்துழைக்க மாட்டேங்குது
கரெக்ட்டு தாங்க அது
பஸ்ட்டு ஹர்ட்டிங் வந்து மனசு தா நம்ளுக்கு எல்லாத்தையு நம்ம ஃபேஸ் பண்ணலா மணி இருக்குதுதா இருந்தாலு நம்ம நல்லா இருந்தா தான அத அ அத வந்து நம்மளால சம்பாதிக்க முடியு நம்ம ஒடம்பு மனசு எதுக்குமே ஒத்
அக்சுவலா அது இருந்தா எல்லாத்தையு பேஸ் பண்ணிலாம் போல இருக்குங்க எந்த ப ப்ராப்ளம் வந் தாலுமே அத வந்து ஃபேஸ் பண்ணிட்லா இன்னோன்னு என்னானாக்கா எப்டி சொல்றது ஒடம்புமே அது இருந்தா நல்லா இருக்குங்க அது இல்லன்னாதாங்க இப்டிலா இருக்கு
தோ எல்லாருமே வாழ்க்கைல அந்த மணியோட போராட்றது ஒரு ஒரு ஒரு வேல ஒரு ஒரு சைடு இருந்தாலு ஆ பிரஷ் ஷரெல்லா ஃபேஸ் பண்றது ஒரு இதுவா இருக்குது நம்ளுக்கு தேவல்லாத டென்ஷன் ஒர்க் பிரஷர் வீட்ல பிரச்சனைகள் அந்த மாரிதா இருக்கு ஆனா லேடிஸ் ரொம்ப பலகீனமா ஆய்ட்றாங்க எதா ஒரு பிரச்சன அப்டின்னா எவ்ளோ போல்டா இருக்கிறவங்களையு ஒடச்சிருது இப்ப நல்லா ஹா வசதியா இருக்கவங்ககிட்ட மணி இல்லன்றீங்ளா
இருக்கு தா ம் என்ன சொல்றது ஓரளவுக்கு மனேஜ் பண்ணிடுவாங்கங்க எந்த ப்ராப்ளம் வந்தாலு அவங்கல்லா நீங்க பாத்துரு க்கீங்களான்னு தெரியில ஆ ரொம்ப ஒடஞ்சில்லா உக்காந்துர மாட்டாங்க சம் ப்ராப்ளம்ஸ் வருதுன்னா அவங்களால அத மேனேஜ் பண்ற அளவுக்கு அவங்களுக்கு இருக்கு இப்ப நானே இருக்கன் வச்சுக்கோங்களே எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வைங்களே கையில காசு இருக்கு அப்டின்னா அத நா எப்டியா இருந்தாலு சால்வ் பண்ணிப்பே
அதுக்கடுத்துதா
ம் இல்லனாதா ஐயோ யார்கிட்ட வாங்கறது என்ன பண்றது என்ன செய்றதுன்ற கொழப்பங்கள் மன நிம்மதி இல்லாம போயிறுது
அதுனாலயே ஆமா இருக்கு இருக்கு அது இருக்கு அதுவு இல்லாம நம்ம அத ரெடி பண்ணிப்டோனாலு அந்த மணி கர் ட்டா நம்ம கைக்கு வரணு இல்லனா இத எடுத்து அதுல போட்றது அத எடுத்து இதுல போட்றது நம்ம லைஃப் அப்டிதா போயிட்டுருக்கு கரெக்டா இருக்கு நம்ம கரெக்டாவே இருக்கிறோனாலு ஒரு சில சூழ்நிலைகள் வந் து நம்ள மாத்திடுது அது ரொம்ப கஷ்டமா இருக்கு
ம்
அதா நெனைக்குறோ ஏண்டா இப்டி இப்டி ஒரு லைஃப்ல வந்துருக்கோ அப்டின்னு
ம்
நம்ப அப்பவு ஒரு டைம் நனச்சு பாக்குறது நம்ள விட கஷ்டப்படுறவங்களா இருக்காங்கனு அப்டின் மனச தேத்திக்கிற இருந்தாலு ஒரு லிமிட்ல நம்ம இருக்கும் போது அதுல எறங்கவு முடியில அதுல ஏற ஏறுனா ஒன்னு பிர சன அது கீழ எறங்கு எறக்கிக்க முடியில நம்பள கொஞ்சொ கம்மி பண்ணிக்க முடியில அது மனசு ஒ த்துக்க மாட்டேங்குது அது
ம் ஹீம்
அந்த மாறி சுச்சுவேஷனுன்றது அத நெனச்சாதா ரொம்ப இதுவா இருக்கு அப்டி போயிட்டு இருக்கு
ம்
ம் என்ன பண்றது
பாத்துக்குலா விடுங்க எல்லா சரியாயிரு ஒரு நாள் இல்னா ஒரு நாள் சரியாகியாம போய்டு ம் சரிங்க ஓகேங்க ஆ பாய்ங்க ஆ